சொல்லுங்க டூ நதிங்
நா டூ நதிங்லேருந்து மாறிட் பஞ்சாப்புக்கு மாரிட்டேன் பஞ்சாப் பஞ்சாப் தானே சொன்னீங்க ஆஹ்
இப்ப டவுன் ஃபால்ல இருக்கே ஸு ஆறு மேச்சு ஆட்னானுங்க ஏ இன்னூரு ஆறு மேச்சு தோத்துட்டானுங்க
ஆ
சேர் சேர் பவ் ஆமா சிரேஸ்சர்ன்னு சொல்லும்போதான் ஞாபகம் வருது ஸ்ரேயஸ்ர்சன்ன தான் இந்தியாவோட டி டுவெண்டிக்கு கேப்டன் கேப்டன்சியா போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சூரியகுமார் இருந்தான் ஸ்கையி இப்போ ஸ்ரேயர்ஸ்ஸய்ர மாத்தி த்தி விட்டாங்க அதேமாரி ஆர் சி ஆர் சி பில வந்து புவனேஸ்வர் குமார் நல்லா போலிங் போட்டு கொடு புவனேஸ்வர் குமார் தெரியுமா டூ நத்திங் உங்க டீம் தானே
ஹலோ நான் தாவிட்டேங்க அட்த டீம் செரி சொல்லுங்க தெரியாது எனக்கு
புவனேஸ்வர் குமார் வந்து‌ நல்லா போலிங் போட்டு போய் தான் இந்த ஐ பி எல் லயே இந்த இருபத்தி நாலு விக்கெட் ஏட்த் த்திருக்கா ஆனா பாவோம் ஆஹ் அதே வந் லக்னோல பிரின்ஸ் யாதவ் ஒருத்த எத்துருக்காங்க பிரின்ஸ் யாதவ்வோட ஓடி அதான் ஒன்டே ஒரு நாள் போட்டி அ ஒரு நாள் போட் ப்பில வந்து அம்பது ஓவர் மேட்சல அவன் எத்துருக்காங்க ஆனா புவனேஸ்வர் குமார எடுக்கல அவனும் நல்லதான் பௌலிங் போடுவான் பிரின்ஸ் யாதவ் ஓகே அதுதான் ஏன் தெர்ல ஏன் எடுக்கலன்னு தெர்ல ரொம்ப நாளா அவன டீம்லே எடுக் இல்ல செரி இதுக்கு முன்னாடி வந்து அவன் ஃபார்ம்ல இல்ல அதனால எடுக்கல இப்ப நல்லாதான் பௌலிங் போட்ன்ருக்க அஹ் இந்த ஐ பி எல் லோட டாப் பவ்லர் அவன் தான் அவன வந்து டெஸ்ட்டு கிரிக்கட்டெ எடு இல ஒர் என்ன ஒ ஒரு நாள் போட்டியிலு எடு அங்க செலக்டர்ஸ்னுனா இருப்பாங்க ஆமா இருப்பாங்க செலக்டர்ஸ்னுனா இரு ப்பாங்க கோச் இருக்கலா கோச் ச்சுதா
ஓ கோச்சிக்கு எதன்னா பணம் செலுத்துவாங்களா
அத பத்தி நம்ம பேச வேணானு நெனைக்கற அதான் எடுக்கல ஏ ஏ எடுக்கலேன்னு தெர்ல என் ஒரு சி எஸ் கே ஃபேனா எனக்கே கஷ் ம்மா இருக்குது நல்லாதான பெளலிங் போட்டோ ச்சு ஒரு ஆர் சி பி ஃபேன்னா நீங்க எப்டி ஃபீல் பண்றீங்க எதுக்கு இங்கயே வந்து
நா மற்க்கா மற்க்கா சொல்ற நா பஞ்சாபுக்
சேரி பஞ்சாப்ல ஓகே பஞ்சாப்ல இருந்து ஸ்ரேஸ் அய்யர டி டொண்ட்டி கேப்டனா போட்ருக்காங்க அதுக்கு நீங்க
சேரி இருங்க நா பஞ்சாப்பு போலாமா இல்ன்னா ஆர் ஆர் போலாமனு பாத்துனுங்கற ஆர் ஆர் போ உட்டா எல்லா மத்திஷா பத்திரானா இருக்காங்க
ஆர் ஆர்ல மத்தி சா பத்திராணா கடயாது
இருக்கானே இருக்கானே செரி சாரி சாரி ஆரு ஆர் ஆறு ஓ சாரி ச சாரி மாத்தி சொல்ட ஓகே ஓகே ஜெஸ்ஸி போப்பள் கலரு தான சாரி மாத்தி சொல்ட ஆர் ஆர் ஆஹ் ப்ராவோ ப்ராவோ
ஓ இப்ப அப்டி மாத்தீங்க ஆனா இப்ப அந்த டீம் வந்து கொஞ்சோ கஷ்டோம்தா நாலாவது எடத்துக்கு வர துக்கு எனக் தெரிஞ்சி நீங்க சேஃப் சேஃப் பிளே பண்ணுனா நீங்க பழைய மாரி ஆர் சி பி போலா இல்லனா நீங்க வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் போலா எனா ஆர் சி பி தா கப்படிக்குற மாரி இருக்கு இந்த சீசன் ச்சு அது அது ஒத்துக்கற மனசு இல்லனாலு ஒத்துக்கற மனசு இல்ல பேக் டூ பேக் ஆமா சி எஸ் கே கெடையாது சி எஸ் கே, எம் ஐ கெடையாது அவனுங் க அதா கொஞ்சோ கஷ்டந்தா இருந்தாலு நடக்கறதல்லா வச்சு பாக்கும்போது தெரியுது அப்டிதா ஆனா இது எல்லா இந்த பதினெட்டு வருஷமா அவனுங்க வந்து அப்படிதா பண்ணுவானுங்க மேல இருப்பானுங்க எல்லா சீஷனும் கப்பு அடிக்கும் போது தோத்துருவானுங்க அது தெரிஞ்ச கததா
உம் இல்லையே அந்த இவன் ஒருத்த இருக்கான்ல பட்டிதாரா ஆனா வேற லெவல்ல ஆடுறானே தூக்கி தூக்கி அடிக்கிறானே
அது எல்லாருமே இப்போ பட்டிதாரா இருக்கட்டு விராட் கோலியா இருக்கட்டு வேற யாரு இருக்கா கேப்டன் அவன் டீம் கேப்டன் பேரு என்ன ஆர் சி பியோட கேப்டன் பேரு தெரியாதா எனக்கே தெர்ல ஆனா ஜித்தேஷ் சர்மாவா இல்ல ரோஹித் சர்மா கூட கெடையாது அவன் அவ ஒருத்தன் அவ கூட நல்லா ஆடுவா ஆனா பைனல்சு ப்ளே ஆப்னு வந்துச்சுனா பசங்க எங்க இருந்து க்ரௌன்ட்பால் போவானுங்கனே தெர்ல தர மட்டதுக்கு போயிடுவானுங்க ஆர் சி பி அதுதா ஆர் சி பி
ஒரு வேல மாத்தி அமைச்சுட்டா நீங்க மொட்ட அடிச்சிக்க தயாரா இருக்குறீங்களா
நா ஏன் மொட்ட அடுச்சிகணு ஆஹ் எதுக்கு மொ ஓ பேக் டு பேக் கப் அடிச்சாங்கன்னாக்கு மொட்ட அடிச்சுகணுமா ஆஹ் அடிச்சுக்குறே இந்த வாட்டி கப்பு அவங்க அடிக்கிற மாரிதா இருக்குது ஆனா அடிக்க மாட்டாங்க அது எப்புமே அப்படிதா இருக்கு இப்போ ஆர் சி பி தா கப்பு போல நெனைப்போ ஆனா அவனுகளே இல்ல எனக்கு இல்ல இந்தா நீங்களே வச்சுக்கோங்கன்னு அவனுக லாலிபப் சாப்டுகுனு போயிடுவானுக இந்த வருஷமு வெளியதா போ போறானுங்க தெரிஞ்சிருச்சி ஜி டி தா அடிக்கு நெனைக்கிற அது என்னவோ ஆனா உங்க டீம்ல ரசில் உட்டு தெரியுமா
ம் தெரியு
ஆசில் உட் வந்து முன்னாடி வந்து முன்னாள் அ சி எஸ் கே வீரர் அவரு தெரியுமா அவரு வந்து ஒரு பேட்டி வந்து ரிவ் து ரிவ்யு குடுத்துருக்கா போல இதுமேரி நா சி எஸ் கே ல இருந்த நாள்லா எனக்கு ரொம்ப மெமரியபிலான நாளு நினைவுகள் ரொம்ப க வந்து பேசுறதே நாங்க வந்து குரூப் ஸ்டேஜ்ல வந்து நார்மல் மேட்ச்ல ஜெயிக்கணு அதெல்லா பேச மாட்டோ செமி பைனல்ஸ்ல ஜெயிக்கணு பேச மாட்டோ ஃபைனல்ஸ்ல போயிட்டு எப்ப கப் அடிக்க போறோ அதுதா எங்க டீமோட பேச்சாவே இருக்கு அதெல்லா வந்து என்னால மறக்க முடியாத நாளு உங்க அதுல போய் சொல்லி இருக்குறாரு ஆனல்ல சி எஸ் கே தா பெஸ்டு நீங்க அது ஒத் துக்கனதா ஆ இல்ல நீ எனக்கு இந்த டூலத் இங்க பாத்தாலே இத நா பட்டிமன்றமா மாறிறே நானு இந்த ரெண்டு கலர பாத்தாலே எனக்கு ஒரு மாரி ஆயிடுது என்னேனு
ஆனா உங்களுக்கு ரெட்டிட் கலர் டிஷர்ட் தா புடிக்குது
அது வந்து கு மெரூன் கலரு அது ரெட் கலர் கெடையாது நா பாத்தது வந்து மெரூன்
அப்ப ரெட்டு நா அப்ப மெரூன்தா அ இதுவு யூனிஃபாமு பியோர் ரெட்டு கெடையாது ஆர் சி பி ரெட்டு கெடையாது பியோர் ரெட்டு கெடையாது அது ஒரு மாரி ஒரு மெரூன் கலந்த ரெட்டு தா
இல்ல இல்ல ரெட்டுதா கொடி என்னா கலரு
வாட் கொடி
ஆர் சி பி-யோட ஃபிளாக் ஆங்கிலம் தவிர்க்கவும்
எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க உம் சிவப்பு சிவப்பு தானே
சிகப்பு சிகப்புதா வேல்டுகப் ஃபி பா வேல்டு கப்புலா பாப் ப்பீங்களா ஃபி பா வேல்டுகப் ஃபி பா ஃபுட்பால்
நோ நோ நோ நோ எனக்கு அத பத்தியும் நாலேஜ் ஒரு சதவீதோ கூட இல்ல
எனக்கு பெ பெருசா தெரியாது அத பத்தி
எனக்கு வந்து ஃபுட்பால்லா பிடிக்காது ரீல்ஸ்ல பாத்திருக்கே தமிழ் பாட்டா போட்டு போட்டு நிர்ப்பாங்க
உம் உம் உம் அதா அதா செரி எனக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரிஞ்சா அத பத்தி தெரிஞ்சுக்கலானு கேக்கலானுதா
மன்னுச்சுடுங்க மன்னுச்சுருங்க எனக் அத பத்தினா சுத்தமா சுத்தமா தெரியாது எனக் அதபத்தி
மத்திரியாகா சேரி சேரி அ ட்டீங்ளா எதாச்சு நீங்க சொல்லி குத்த ரெசிபியோட மேஜிக்கு ரெ ரேசிபியோட நூடுல்ஸ் ரெசிபி ரொம்ப அருமயா ருன்ச்சு இப்பதா நானு எங்க அம்மாவு போட்டு சாப் ட்டோ இன்னா ஒண்ணு நீங்க அல்ல நா வந்து முட்ட இருக்குன்னு சொன்னே நீங்க முட்ட யூஸ் பண்றது பத்தி சொல்லவேல அதுக்குள்ள கால் கட் ஆயிட்ச்சி அதுக்கப்புறோ நா முட்டையு போல்ல வெறு நூடுல்ஸ் மட்டு சாப்ட்டே
உம்
சாப்ட்டு உக்காந்து எங்க அம்மா சொன்னாங்க நீயா செஞ்ச அப்டின்னாங்க இல்ல எனக்கு ஒருத்தங்க ரெசிபி சொன்னாங்க அவுங்க சொல்ல சொல்ல நா செஞ்சே அப்பிடின்டு
கூடு இருந்துச்சா
பியோரா இருக்கு‌ அது நீ வர சும்மா பால் பால் கலர்ல இருக்கு பாக்கு போதே
கோடு இருக்குது நா இன்னக்கி அங்க வரும்மோது எத்துன் வந்து ஊ கைலேயே குத்துர்றே
இ ஏன்டி இப்டி பண்ற ஏ ஒன்த நா எட்டாயருபா ஏர்பாட்ஸ் கேட்ட ஒன்னே இப்ப நீ ஒண்ணே இந்த ரெண்டாயருபா ஏர்பாட்ஸ் எங்கைல கொடுக்குறல்ல
ஒண்ணு இல்ல நா வச்சுக்றே எனக்கு ஒன்னு ப்ரச்சன இல்ல நீ தொட
கத கதயா அன்னிக்கொ நா இப்டி தா பண்ண தெர்மா நீ வந்து குத்துன்டு போயிட்ட நா ஒக்காந்து அத வேல இல்லாம பட்ஸு வச்சி ஈர துணி வச்சு அது க்ளீன் பண்ணி வெச்சி எத்துனு வந்து குட்த்தா இப்ப நீ கோடு பண்ணி கோடு கோடா போட்டு வச்சுக்கிற
இது ஒண்ணு இல்ல பேக் கேஸ் வாங்கி போட்டுக்லா நோ ப்ராப்ளம்
கேஸ்லா போடாத அது வந்து நீ கேஸு போட்றதே நம்ப ஸ்க்ராச் ஆவ்க்குடாதா கேஸூ போட்றது நி ஸ்க்ராச் ஆனதுக்கப்ற வந்து நீ க கேஸு போட்றனனா அதாது வே வரப்ப இது எத்தனுவா அந்த அந்ததுஎன்னதாது மன்னிக்லா முடியாது வேற வாங் குத் த்ரு வரப்ப அடப் ட்ரு எத்துனு வா
கா ரெண்டாயிருபா இது போயி
இது போய் ரெண்டாய்ர்பாவா இவ்ள ஒர்த்து ரெண்டாய்ர்வாக்கு அது
அப்ப எதுக்கு என் தல்ல கட்ட பாக்குறிங்கனு தெர்ஞ்சிக்லாமா
நீதா வந்து‌ கேட்ட சரி உன்க்கூ இல்லயேன் தா நா உன்ட்ட குத்த எனக்கு நா வேற கேக்கறே வேற ஒன்
உக்காந்துன்னு இருக்க முடியாது
சேய்து வெச்சுக்கோ
இத வச்சுக்கவா அதா கோடு கோடா கடக்குது எனக்கு பய்மாகுதுல்ல இன்னோ கொஞ்சோ கோடப் போட்றப்போ பொறனு
அதான நீதன நீதன எத்துக்க போற எனக் வேர வாய்ங் குத்துரு சேலரி வாங்குண்தோ
எட்டாயிர்பாலா வாய்ப்பே கேடயாதுக் கமல் கொண்ணு போட்ருவே ஒரு மூ ரெண்டாய்ரூபா வாச் ச்சி பாரு ரெண்டாய்ருபால பாரு
ரெண்டாயிரூபால பாகவா என்ன பாத்தா அவ்ளோ சீப்பா ருக்குதா உனுக்கு இருவதாய்ருவா சம்பளோ வாங்குற இருவதாயிர்ருவா வா இருவ தாய்ருவா சம்பளோ வாங்குற இவ்ளோ சீப்பா இது பண்ண சொல்ற ரெண்டாயர்ரூபானு இருவதாயிர்ருவா
இன்னும் வாங்கலன்றத மைண்டுல வெச்சுக்கோங்க நீங்க மோதல்ல சொல்லி சொல்லியே ஒடம்பு புண்ணா கணகணமா ஆய்டும் போல உனக்கு அம்மா இங்க ஒரு பொண்ணு ருக்குறா பாத்திங்களா ஒரு பொண்ணு அவ பேர்க் கூடச் சார் புலினு வச்சோமே அவதா அவனால இதாருக்கூ
மோல ஏறி மெர்ச்சிச்சா
இப்ப என்ன ஆச்சுன்னா என் தங்கச்சி வந்து தண்ணிய ஊத்தி உட்டா மேல ஒரே ஆட்டோ ஒரே ஆட்டோ எகுடி எகுரி எகுரி எகுரி இப்ப வந்து நின்னு நிட்னாங்க மேடம் செம்ம அடி போய்கிட்டு போய்ட்டாங்ளா
அந்த ஸ்க்ராட்ச கொஞ்ச ஃபோட்டோ அனுப்ப முடியுமா
இல்ல கண்டிப்பா தெரியாது
பா தெரியாத அளவுக்கு இருந்தா கூட எனக்கு கொஞ்சோ மனசு ஓக்கே பராவால
உத்து பாத்தா மட்டுந்தா தெரியு
டால பாத்தா தெரியாத அளவுக்கு இருக்குல அது போது
அத பத்தி என்ன பண்லா அங்க போய்ட்டு வாங்கிர்லா உம் ஒய்ட்ல வேணா பிளாக்கே வாங்கு ஒய்ட்ல இல்ல உண்மயா வேற பழமதயிந்ச்சு
ம் உன்னு எத்தன இருக்கு இன்னு ரெண்டா ஒன்னா
ஆ
ரெண்ட் ரெண்டா ஒன்னா
எதுல ஒன்னா ரெண்டானா என்ன அர்த்தோ எனக்கு ஒண்ணு புரியலயே
கேட்ட ஒன்னு